ஹலோ
ஹலோ
ஆ பிரியா எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க அருண்
ஆ நானு நல்லாருக்கே
ஓகே எப்டி வேலல்லா உங்களுக்கு எப்டி போய்ட்டுருக்கு
ஆ வேல நல்லா போகுது
ஓகே ஓகே நா இன்னைக்கு சும்மாதா எப்டி இருக்கீங்க என்னன்னு சொல்லி கேக்குறதுக்காக கால் பண்ணே
ஓகே ஓகே ரொம்ப நாளாச்சு பேசி ஹெல்த்து தாங்க எப்டி சரி பண்றதுனு தெரியாம உக்காந்துருக்கே
ஏ என்னாச்சு இப்ப எல்லாரு உடல் ஆரோக்கியத்த பத்தி அதிகமா கவனோ செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப் அப்படில்லனா இப்டி சொல்லிட்டுருக்கீங்க
ஆமாங்க நா வந்து வேல வேலன்றுருக்கேன்னா அதனால உடல் ஆரோக்கியத்த பத்தி என்னால வந்து ரொம்ப கவனோ செலுத்த முடியல
ஆனா நம்ம வந்து முன்னாடி மாதிரி சாப்பாட சாப்பிடுறது இல்லல்ல முன்னாடி எல்லாமே வந்து இயற்கையான சாப்பாடா சாப்ட்டாங்க இப்பெல்லா அப்டி இல்ல நம்மபுல்லா ஜங்க் ஃபுட்டும்ஃபாஸ்ட் ஃபுட்டும் மாதிரிதான அதிகமா சாப்பட்றோ அதனாலதான் நம்ம சீக்கிரமா நமக்கு வந்து எதையுமே தாங்கிக்க முடியல ரொம்ப நம்ம உடம்புலா பலவீனோ ஆயிடுச்சு
ம் பலவீனமானதுன்னு இல்லாம வெயிட் போட்டுருதுங்க வெயிட்டு போடுது சில நேரோ பார்த்திங்கன்னா இப்போலா வந்து சின்ன வயசுல இருக்கறவங்களுக்கே வந்து பாத்திங்கன்னா சுகரு பிளட் ப்ரஷரு அப்டின்னு சொல்லி நறையா பிரச்சனை வருது இதெல்லா முதல்ல மொத இருந்தமா காலத்துலா வயசானவங்களுக்கு தா வரும்னு பாத்துருக்கோ இப்போ ஆனா சின்ன பிள்ளைகளுக்கெல்லா வருது
அதுதா இப்ப நம்ம சாப்பட்ற சாப்பாடுதா எல்லாத்துக்குமே காரணோ
ம் சரி இவ்ளோ சொலிறீங்களே ஆரோக்கியமான சாப்பாடுன்னு என்னத்த சொல்லுவீங்க சொல்லுங்க
ஆரோக்கியமான சாப்பாடுனா என்ன நம்ம சாப்பட்ற காய்கறி பழ அப்றோ பருப்பு வக அப்றோ இந்த தானியங்கள்லா சாப்பட்றோல்ல மொள கட்னது அப்றோ நெறைய தண்ணி குடிக்கணு இந்த மாதிரி எல்லா சேர்ந்தததா நம்ம ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொல்லுவோ செலர்லா என்ன எனக்கு அந்த காய் பிடிக்காது கீர பிடிக்காது அப்டின்னு சொல்லி எல்லாத்தையு ஒதுக்கிட்றாங்க ஆனா அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து எப்டி அ இது இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கூ
ஆமா ஆமா அதுலதான் ஐயன் சத்து இதெல்லா
ஆ தண்ணி நல்லா டெய்லி குடிக்கணு
ம் தண்ணி குடிக்கணுன் சொல்கிறீங்களே எப் பொதுவா எவ்ளோ குடிக்கணு
பொதுவா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டரு குடிக்கணு அதுதா ஒடம்புக்கு நல்லது ஆனா அதுக்கு மேல குடிச்சாலு நல்லதுதா
ம் ம் தண்ணி சில பேர் வந்து தண்ணி குடிக்கிறதுனால கூட ஒடம்புல இருக்கிற நச்சு பொருள் எல்லா வந்து வெளியேறுதுன் சொல்றாங்க
ஆமா தண்ணி குடிக்க குடிக்கத்தா நமக்கு வந்து அது பாடியில இருக் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கு அந்த நீர்ச்சத்து போயிட்டு நமக்கு வந்து ஸ்வட்டும் மூலமாவு யூரின் மூலமாவு அப்பதா நம்ம ஒடம்புல இருக்க நச்செல்லா வெளியேறு அப்பதா நம்ம உடம்பு நல்லா இருக்கூ ஈவன் நம்ம மொகோ ஓடம்பு கை கால் எல்லா கொஞ்சோ பாலிசா இருக்கூ
ம் ம் சாப்பட்றது க்கு மட்டு முக்கியத்துவோ கொடுக்கணுமா இல்ல நம்ம உடற்பயிற்சி அது இதுன்னு அதுவு சேர்த்து தான பண்ணனு அ ஹ
கண்டிப்பா நம்ம வந்து உடற்பயிற்சியு பண்ணனு டெய்லி குறைஞ்சது ஒரு அர் அரை மணி நேரமாச்சு டெய்லி நடக்கணு நடக்கல அப்டின்னா எக்ஸசைஸாது அட்லீஸ்ட் செய்யணு இப்பட்ல்லா இருந்தாதா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியு
ம் ம் ம் நா வாக்கிங் அது இதுன்னு போறேங்க பட் இருந்தாலு வந்து பாத் தீங்கன்னாஒரு எக்ஸசைஸு இதெல்லா வந்து சேர்த்து பண்ணுன்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அதையு பண்ணணுன்னு தோணுது
கண்டிப்பா பண்ணுங்க அது நல்ல பழக்கோ தா நாலா டெய்லி யோகா செய்வே அந்த யோகா பண்றதுனால உடலுக்கு சரி நம்ம மனசுக்கு சரி ரொம்ப நல்லது
ம் பரவாயில்லைங்க யோகா செய்றதுனால என்னங்க நம்முளுக்கு வந்து ஒடம்புக்கு வந்து ரொம்ப நன்மை கெடைக்குது
நம்ம யோகா செஞ்சோ அப்டீன்னா வந்து நமக்கு மன அழுத்தோ கொறையு அதுக்கப்புறோ வந்து நம்ம ஒட ஒடம்புமே வந்து நமக்கு வந்து இரு எப்டி சொல்றது நமக்கு வந்து அ ஒரு நமக்கே பாடி ஃபீல் தெரியு
ஆ நீங்க சொல்றது சரிதா இந்த கையி அசைக்கிறது கால்ல வந்து மடக்க இருக்கறது இதுல கூட வந்து சில பேர் கஷ்டப்படுவாங்
ஆமா அதுப்போ வந்து உங்குளுக்கு அது வந்து ஃபிளக்சிபிளா இருக் கோ இன்னோன்னு வந்து நீங்க யோகா பண்ணும் போது நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா கடைக்கோ
ம் ம் ம்
இப்போ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கோ ஆனா வந்து நீங்க யோகா பண்ணீங்க அப்டீன்னா நம்ம ஒரு ஹாஃபானார் அந்த மாரி பண்ணும் போது நமக்கே மனசு அமைதி கடைக்கோ இதனால நமக்கு வந்து கவனச் செதரல் இருக்காது எந்த வேலையிலயு கான்சென்ட்ரேஷனா பண்ணுவோ
அப்போ ஒடம்புக்கு மட்டு முக்கியத்துவம் குடுக்காம மனசுக்கு சேத்துதா முக்கியத்துவோ குடுக்கணுங்கிறீ
கண்டிப்பா அதா உண்ம மன அமைதி இல்லன்னா நம்மனால நல்லா வாழ முடியுமா மனசுல கொழப்பத்தோடயே இருந்தோனா நம்மனால எந்த இதுவு பண்ண முடியாது
ம் ம் ம் கரட் சர சரியா சொன்னீங்க இப்பல்லா பாத்தீங்கன்னா என்ன மாரி இங்கயே நறீய பேத்துக்கு வேல பளுனால மென்டல் ஸ்ட்ரெஸுதா கூடுது
அதனாலதா வந்து தியானோ யோகா இதெல்லா பண்ண சொல்றாங்க அது மட்டு இல்லாம டெய்லி நல்லா தூங்கணோன்னு சொல்றாங்க இதெல்லா கரெக்டா நம்ம ரொட்டீனா பண்ணாதா நமக்கோ லைஃப் நல்லா இருக்கோ
ஆ ஆ ஆ ஆ இந்த தூக்கத்துல மெயினா என்னங்க ஒரு நாள் எவ்ளோ நேரங்கோ தூங்கணோ
பெரியவுங்க நம்மள மாரி ஆள்ல்லா என்ன பண்ணுனா கொறஞ்சது ஒரு ஏழுல இருந்து எட்டு மண் நேரோ தூங்கணோ அப்போதா நமக்கு வந்து அ நம்ம ஒடம்புக்கு தேவையான ரிலாக்சேஷன் கடைக்கோ இதுக்கு கொறைஞ்சு தூங்குணும்னா நமக்கோ நல்லது கெடையாது
ஆமா ஆமா சிலர்லா பாத்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரிக்கோல்லா ஃபோன் யூஸ் பண்ணி தூங்குறாங்க
ஆக்சுவலி அதெல்லா ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப நேரோ ஃபோன் யூஸ் பண்ணா கண் பிரச் சன வரோ இன்னோன்னு வந்து ஆ நமக்கு வந்து தூக்கோ பத்தல அப்டீன்னா தூக்கோ கொறைபாடு நோய் கூட வரோ அதெல்லா டேஞ்சரு இப்போ நம்ம வந்து தெரிஞ்ச நோய்கள கூட படுத்தலா இந்த மாதிரி நோய்கள நம்மளே வந்து அ உருவாக்கிக்க கூடாது
ஆமாங்க கண் பிரச்சன எல்லா வந்துச்சுன்னா அப்புறோ
கண் ஆ கண்டிப்பா
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பல்லா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதுலதா வந்து ரொம்ப நேரோ எல்லாரோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க எப் எங்க பாத்தாலு ரீல்ஸு ரீல்ஸுதா போய்க்கிட்டு இருக்
ஆமா நம்மளோ அப்புடித்தானே ஒரு இப்ப எக்ஸாம்பிளக்கு வந்து இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ எப்புடிதா போகுதுன்னு தெர்ல நம்ம ஒண்ணு பாக்க ஒண்ணு பாக்க வந்துட்டே இருக்கா சோ நம்ம அதுல அப்படியே அடிக்ஷன் மாதிரி ஆயடுறோ அதுக்கே ஒரு வரம்பு இல்லாம போயிட்டு இருக்கு க்கு லிமிட்டே இல்லாம
ம் ஆமாங்க இன்னொன்னுங்க ஆரோக்கியமான வாழ்வுன்ற ப்ப உணவு உடற்பயிற்சி தூக்கோ நீங்க சொல்ற மாரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ரொம்ப முக்கிய
கண்டிப்பா அது மட்டு இல்லாம இந்த கெட்ட பழக்கத்தையு விட்டுரணு அப்ப பசங்கன்னா இப்பயே வந்து எததோ பண்ணிட்டு இருக்காங்க
நீங்க எத சொல்றீங்க இந்த தம் அடிக்கிறாங்கே தண்ணி அடிக்கிறாங்கள அத பத்தி சொல்றீங்களா
ஆமா ஆமா அத பத்திதா சொல்றே அதெல்லா ரொம்ப கேடு ஆனா இப்ப இருக்கவங்களுக்கெலா அது தெரிய மாட்டுது
ம் ம் அதெல்லா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கே வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அத வந்து நம்ம சொல்லி குடுக்கணுங்க அவங்களு
அது சரிதா ஆனா வந்து அவுங்க வந்து நல்ல இத ஃபாலோ பண்றாங்களான் தெரிய அப்போ வந்து அவுங்க ரொம்ப சின்ன பிள்ளைையில என்ன பண்ணுவாங்கன்னா அ யாரு என்ன பண்றாங்களோ அத பாத்து கத்துக்குறுவாங்க எல்லாரு சின்ன வயசுல அப்போ நம்மள சுத்தி சின்ன வயசுல இரு க்கும் போது யாராவது இந்த தப்பு பண்ணும் போது அத வந்து பிள்ளைங்களோ யாரோ பாத் துட்டு அவுங்க அத ஃபாலோ பண்றாங்க
இதுக்கெல்லா வந்து இப்ப இருக்கிற பள்ளிகள் எல்லா வந்து பாத்திங்கன்னா விழிப்புணர்வு ஃப்ரோக்ராமு ஆ அவுங்களுக்கு லைவ் கிளாஸு அந்த மாரிலா எடுத்து நடத்தணுங்க
இல்ல நறைய ஸ்கூல்ஸ்ல அதெல்லா பண்றாங்க இது வந்து ஒரு அவ் வர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிராமா மாதிரி போட்டுட்டு இந்த மாரி ஒரு ஆளு தண்ணி அடிச்சுட்டு வர்றா தம் அடிச்சுட்டு வர்றா அப்டின்றப்ப அவனுக்கு வந்து து தண்ணி அடிக்கிறான் சொல்லும் போது அவனுக்கு லிவர் ஃபேயிலியர் ஆகுற மாரி ஒரு டிராமா போடுறாங்க தம் அடிச்சிட்ருக்கா அப்டின்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து லங்ஸ் ஃபேயிலியர் ஆகுற மாதிரி இந்த மாரிலா நெறைய அப்புறோ வந்து கேன்சர் வர்ற மாதிரி இந்த மாரில்லா ஸ்கூல்ஸ்லயே நெறைய டிராமலா போட்டு காட்டுறாங்க எதுக்காக அப்டின்னா பசங்களுக்கு இதெல்லா வந்து அது கெட்ட பழக்கோ அப்டின்னு தெரியனுன்னு சொல்லி நெறைய ஸ்கூல்ஸ்ல தா பண்றாங்க அவேர்னஸ் ஃப்ரோக்ராம்லா
ஓகே ஓகேங்க இன்னொன்னுங்க இப்ப நம்ம இவ்ளோ தூர ஆரோக்கியத்த பத்தி பேசுறோமே இதுக்கெல்லா வந்து இது டப்பு அதிகமா செலவாகும் போலயே
ஆ இருக்கு பணோ இல்லாம எப்டி இப்போ ஒரு காய்கறி நல்லா பழங்கள்லா வாங்கணுன்னா கண்டிப்பா நல்லா சாப்பறதுக்கு வந்து அ காசு பண தே அதாவது தேவதா ஆனா வந்து பெருசா தேவையில்ல நல்ல பழக்கோ இருந்தா போது நம்மளே வீட்ல வந்து நமக்கு ஆரோக்கியமான சாப்பாட தயார் பண்ணி சாப்ட்டுக்கலா
ம் ம் ம் நம்ம உடல் நலத்த பாதுகாக்கறது நம்ம கையில தானங்க இருக்கு
கண்டிப்பா நம்ம சொல்லுவாங்க இல்லையா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோன்னு அந்த மாதிரி தா நம்ம வந்து நம்ம உடம்பு நம்மதான் பாத்துக்கணு நமக்குகாக யாரும் பாக்க மாட்டாங்க
ஆமாங்க ஆமாங்க நறைய பேரு இந்த அ இந்த ஃப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இதுக்கு இவ்ளோ பணம் கட்டுங்க அ இந்த செஸன் வச்சிருக்கோ இதுக்கு எவ்ளோ பணம் கட்டுங்க
ம் ம்
இந்த பிளான் ஒர்க் அவுட் பிளான் வந்து உங்களுக்கு அனுப்பணும்னா எங்களுக்கு வந்து லைக் கமெண்ட் போட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் நறைய இது பண்றாங்க அந்த மாரி டிராப்புல் விழுகாம ஆமா அந்த மாரி ட்ராப்லலாம் விழுகாம நம்மளே வந்து பாத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தினசரி இதுலேயே கெடைக்கிற விஷயங்கள் நம்ம என்னென்ன சாப்பிடணுன்றதை நம்மளே ப்ரயாரிட்டிஸ் பண்ணி சாப்பிட்றது இதுலெல்லாம் வந்து நம்ம வந்து கவனனமா செலுத்தனோம்னா நம்ளுக்கு உண்மையிலயே வந்து நீங்க சொல்ற மாதிரி நறைய விஷயங்கல்ல வந்து நம்ம காசுன்றது வந்து அதிகமா செலவு இல்லாம நீங்க சொல்ற மாரி நார்மலா இருக்கற அமௌண்ட்லயே வந்து நம்ம இதல்லாம் வந்து சரி பண்ணிரலான் நனைக்கிற
ம் ம் ம் கண்டிப்பா அதுதான் உண்ம
ம்
ம்
நீங்க ஹப்பி லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்கன்னு நம்புறன் ஏன்னா நீங்களே இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறளவுக்கு
ஆக்சுவலி நா வந்து என்னதான் எனக்கு வேலை இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல எனக்கு தேவையான விஷயங்கள நான் எடுத்துப்பன் கரெக்டா அது மாதிரி காலையில எழுந்துச்சு யோகா செய்றதா இருக்கட்டும் அப்றோம் வந்து பழங்கள் காய்கறிகள் இதல்லாம் வந்து கரெக்டா நா ரெகுலரா எடுத்துப்ப
சரிங்க சரிங்க
ம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்பதா நம்மோட நம்ம ஹெல்த நம்ம தான் பாத்துக்குறோ
ஆமாங்க கண்டிப்பாங்க உங்ககிட்ட பேசினதுலருந்து நறையா தகவல்கள் கிடச்சிருக்கு கண்டிப்பா உங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்து நா வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைய பின்பற்றுவங்க
சூப்பர் சூப்பர் ஓகே பாக்லாம் ம் பாய் பாய் ம்